ஆ ஏ உங்ளுக்கெவ்ளோ நேரோ ட்ரை பண்றே காலே ரீ ச்சாகல நெட்வர்க் ஏதாவ்து இஷூவா
இல்ல இல்ல கரெக்டாதா இருக்கு ஏ ப்ராப்ளன் தெரியல
ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்பதான் ரூம்லாம் கிளீன் பண்ணேன் நீ என்ன பண்ற
நான் என்ன பண்றே சும்மாதான் இருக்கே ஷாப்பிங்லாம் போணு
ஆ நா இப்பதான் ட்ரெஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு எல்லாம் கலஞ்சு பெட்டு மேலயே போட்டு வச்சிருந்தாங்க இப்பதான் எடுத்து ஒரு ரக்ல சாரி ஒரு ரக் டிரெஸ்ஸு ஷால் எல்லா ஒன்னு ஒன்னா எடுத்து அதுக்கே இன்னிக்கு ஒண்டே போயிடுச்சு
மாரில்லா இருக்கா நெறையா ஒங்கிட்ட
இருக்கு ஆனா நான் வியார் பண்ணவே மாட்டேன் கட்டவே மாட்டே
எத்தன வச்சிருக்க
நா சாரியே ஒரு டென் டூ பிஃப்டீன் வச்சிருப்பே
ஒனக்கு மேல நான் எவ்ளோ தெரியுமா வச்சிருக்கே ஒரு ஃபாட்டி இருக்கு
சா ட்டியா அ ஆ கட்டுவியா ரெகுலரா இல்ல எப்பயாச்சு கட்டுவியா
எதுனா பஃங்க்ஷன் போனா அப்புறம் ஏதாவது கோவில் ஃபங் சொன்னா முக்கியமான பஃங்க்ஷன் கட்டிட்டு தா வரணுன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ ஆமா ஆமா ஆ
ம் ஆ இந்த மாரி ஆனாப் இல்லங்க றைய தெக்காமருக்கு ஒரு தச்சு பதனஞ்சு வச்சுருப் பே ஆனா அதுக்குள்ள நா தெர கொஞ்சோ குண்டாயிட் டே பத்தாம்போதுமன அத்னாலயே எனக்கு தக்கிறதுக்கே ஒரு மாத்ரி இருக்கு வேஸ்டா போகுதுல நம்ம தக்கிறதுக்கு வர காசு சாரி வாங்குறது ஒரு காசு அப்
ஆமா பிளவுஸுக் சாரியோட பிளவுஸ் தெக்கற்துக் துக்கு தா காஸ்
அப்றோ லைனிங் அதுக்கு லைனிங் குடுக்குணூ அதுக்கப்றோ இன்ஸ்கர்ட்டு எங்கேயோ போகுது செலதல்லா அப்டியே டிரான்ஸ்ப் ப்ரன்ட்டாருக்கூ செல சாரிக் அதுக்கு மேச்சாதான போடணூ
ம் நானூ அதா டென் சாரி அப்டியேருக்கு இன்னூ ஒரு நாலஞ்சு சாரி பிளவுஸ் தெக்காம வச்சிருக்கே தச்சா வந்து என்ன பண்ண போறோ அப்டின்ட்டு
நீ சாரி கட்டிருக்க ஃபோட்டோ எனக்கு அப் ப்றமா அனுப்ச்சு விடு நா பாக்குறே
ஆம் செரி அம் செரிடா நா வந்து மேக்சிமம் என்ன ஒரு மூணு டைம் கட்டிருப்பே அவ்ளோ தா மூணு டைம் தா கட்டிருப்பே ம் மேக்சிமம் சுடிதார் தா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் போனாலுமே சுடிதார்ல தா போறது
அதெல்லா பழய காலத்துல தா அப்டி இருந்தாங்க இப்ப இருக்க நம்ம காலத்துல எல்லா எல்லாமே அப்டி இல்ல ஆ
உம் இப்ப என்னா பண்றது எல்லாமே இந்த பெரியவங்கல்லா என்ன சொல்றாங்க சேரி கட்டிட்டு வா அப்டின்ட்டு அத கட்றதுக்கே ஒரு மணி நேரோ ஆவுது அப்றொ லேட் ஆச்சுனா அதுக்கு வேற திட்டுவாங்க எதுக்கு நம்ளுக்கு வம்பு
ஆ ஆ அதுவு கரக்ட்டு தான் நீங்க
ம் எங்கம்மா இப்ப வேற வச்சாங்களா இந்த ஃபங்க்ஷன்க்கு அது இதுக்குனு அதுவே நாலு சேரி இருக் க்கு எதுக்கு போடுறத்னே தெரியாம வச்சிர்க்கே இனிமேட்டு சேரிலா எடுத்து தராதிங்க சுடிதாரே எடுத்து தாங்கன்டெ
அல பாத்தீங்கலா அந்த காலத்து பாத்திங்னா நம்ம சுடிதார் போட்டொனா வச்சுக்கோயே ஆயா கத பேசுவாங்க எப்டி இருக்கு பாரு அ ஐயோ ஒருஸ் தால் போடலனாலே அவ்லோ சொல்றாங்க
ம் ஆமா இப்ப கொஞ்ஜொ பழகிட்டாங்க என்ன இந்த ரொம்ப வில்லே தொந்த மாரினா கொஞ்சொ பேசுறாங்க அந்த பெரியவங்க எல்லா பாட்டி அந்த மாரி தா மத்தபடி
நீங்க வேற ஏ இத கேக்குறே எங்க வீட்லந்து டு பெரிய குடும்பமா நமக்கு சும்மாவா அய்னு ஒரு ஒருத் தவுங்ள பத்தி பேசுறத்துக் இன்னொர் இன்னொருதங்கள்ட காலேஜ்ல பேசுனது இல்ல அப்படிதான் எனக்கு தெரியாது இருந்துருந்துச்ச அவங்கவுங்களுக்குள்ளயே பேசிப்பாங்க ஆனா அது எப்பிடியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிரும் ஆனா நம்ம கேட்க முடியாதுல அப்புறம் நமக்கு சொன்னவங்க போய் மாட்டி விட்டுறமாவே இருக்கும்
ஆம்மா ஆமா
என்ன தெரியுமா ஆயிடுச்சு ஒரு டைம் ஒருத்தவங்க வந்து என் கிட்ட என்னம்மா இப்படி போட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆஹ் ஏன் இஷ் சோ அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேசிட்டேன் பக்கத்து
ஆஹ் அ
அவங்க என்ன தெருமா சொல்றாங்க இங்க பாருமா இப்ப எல்லாம் பேச கூடாது உன் நல்லதுக்குதான் பேசுறேன் அப்படின்னு சொல்டு போனாங்க என் வீட்ல இருக்கோங்க எல்லாமே உங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே என்னத் தெரிமா சொல்றாங்க நா மேரேஜ் பண்ணிக்க போற வீட்ல அ ஆமா நீ கோவமாதா பேசிட்டே அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
அதா நம்ம ஆ லைட்டா ஏதாவ பேசினாலே தா தப்பா எடுத்துப்பாங்க
ஆ இதெல்லா தேவையா உங்ளுக்கு நா வேற கத்திட்டு வேற பீல் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தே ஒனை பத்தி தெரியாம அவங்க வேற பேசி டாங்க சேரி விடு அதனயே நெனச்சட்டு நெனைச்சிட்டு ட்டு இருக்காத விட்டுட்டு போன்னு சொன்னாங்க எனக்கு அ இப்பயு மனசே கேக்கல சேரி நம்மதா வேமா பேசிட்டோன்னு தோனி சேரி சாரி கேட்ருவோ நா என்ன நெனைச்சே சேரி போயி நா தெரியாம அப்டி பேசிட்டே அப்டின்னு சொல்லா போகலான்னு போனே அந்த பாட்டியே இல்ல சேரி நேர நல்ல நேர இல்ல சாரி கேட்க கூடாதுன்னு இருக் க்கு போலனு நெனச்ச திரும்ப வீட் இங்க வந்துட்டு
ஆஆ ஏதே சாரி கேட்க போனாலு அவங்க ஒரு பிர திரும்பி ஒரு பிரச்ச சன தா பண்ண போறாங்க அதுக்கு நம்ம கேட்காம அமைதியாவே இருக்கலா
அ ஆஹ் ஆஹ்
உம் ஆனா சாரீ வாங்கனாலுமே ம் போதாது எல்லா எடத்துக்கும் போட முடியாதுல்ல
ஆஹா பாத்தீங்கன்னா எப்டி இருக்கும்னா ரொம்ப அப்டியே மொட மொட மொடன்னு இருக்கும் நம்ம அயன் பண்ணி நல்ல பண்ணணு அயன் பனாலும் கொஞ்ச நேர தா இருக்கு அப்ற தூக்கிக்கு து பொடச்சுகிட்டு ஒரு மாதிரி ஆனா சல பேர்னா ம் அதுவே பேஃபேஷனா வச்சிருப்பாங்க பத்திய அவங்க கட்றதுல்லா பாக்க எனக்கு அழகா இருக்கும் அவங்க கட்டுறது பத்தட்டு எனக்கும் கட்டணும்னு ஆசப்பட்றோ ஆனா எனக் கு தா அந்த மாரி வராதே சலு எப்படிக்கும் சின்ன சின்னதா எடுத்து அழகா
ஆமாஞ்சின் சி அழகா கு அழகா எடுப்பாங்க அது நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது
அத பாத்து நானு ஆசப்பட்டு கட்டிருக்க ஆனா எனக்கு வர்ல அதனால விட்டுட்ட
நானு வீடியோஸ் எல்லாம் பா த்து பண்ணுவே ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பெர்பெக்ஷன் ல்லா வராது
நம்ம பேசாம பியூட்டிஷியன் படிச்சிருந்தா கூட யூஸ் ஆ இருந்
ஆஹ் யூஸா இருந்திருக்கும நற பியூட்டிஷியனே நறையா இருக்கு ஷா ஆஹ் ஆமா புயூட்டிஷம் படிச்சிருந்தாலே நம்ம நெறையா பண்ணிருக்கலா இப்பதா ஒண்ணு ஒன்னா புதுசு புதுசா கொண்டு வராங்களே
ஆம்மா அதாவது நம்மளும் பண்ணிக்கலா அதாவது அ சிந்துக்கு போயி நம்ம ஒன் டே பண்ணா கூட ஃபைக்கே தராங்க
உம் ஆமா ஆமா மினிமம் ஃபைவ் வந்துருது மேக்சிமம் அவங்க
ஆஹ் ஆமா ஆனாலு நறைய பேர் படிச்சா அது வேல்யுவே இல்லாம ஆயிடு
உம் ஆமா ஆமா இப்ப நறைய பேர் படிக்கிறாங்க உம் நா அதா வீடியோஸ்லயே பாக்லான்னு பாத்தே ஆனா அது என்ன ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியுது பிரக்டிஸ் பண்ண முடியுது அதுக்கப்புற நம்மளுக்கு கடுப்பாயிடுது
ஆமா ஆனா நம்ம பொறுமைய கவுனிச்சோனா நமக்கு புரியு
உம்
ஓ எப்படி
ஆ இப்ப வேற ரீசண்டா வேற அந்த பூ ஆர்டிஃபிஷியல் பூல்லாம் ஃபேமஸ் ஆச்சுல்ல
ஆஹ்ப்ப
அதெல்லா அவுங் எவ் எப்டி பண்றாங்கன்னே தெர்ல
அது நல்லாவே போகுது நமக்கு தான் தெரியில நறைய பேரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆன்லைன்லயை போஸ்ட் பண்ணி நறைய சேல்ஸ்ஸு எல்லமே
உம் அது நறைய பொட்டிக்கும் வந்துருச்சு போ சாரி பிசினஸ்ஸு வந்து
ஆம்மா அத விட செல டைம் நம்ம யூட்யூப்ஸ் லா பாக்குறப்ப சொல்லி தருவாங்க சாரி டிராப்பிங் சொல்லி தரவாங்க எப்படித் தெர்மா சொல்லி தருவா சில பேர் அதர் லாங்குவேஜ்ல பேசுவாங்க என்ன சொல்றாங்கனே புரியாதுன் அது பாறே மோஸ்ட்லி நம்மல்ல ஆளே இருக்க மாட்டாங்க சொல்றதுக்கு
ஆ புரியற மாரி சொல்ல மாட்டாங்க ஆமா தமிழ் ஆனா புரியிற மாரி சொல்லியே தரமாட்டாங்க
ஆமா அவுங்கலா எல்லாமே செட்டா எடுத்து வச்சு இதா
ம் ஆக்சுவா சொல்லுவாங்க ஆனா அந்த முக்யமான எட வரு வருல்ல அந்த எடத்துல மிஸ்டேக் பண்ணுவோன் தெரியு அந்த எடத் துல எதுமே சொல்ல மாட்டாங்க
நனா தரப்புதாகுது
அ நம்பளு அந்த ஒரு நாள் கட்னதுக்கே நம்ம கஷ் டப்படுறோ அந்த பெரியவங்கலா எப்டித்தா ஃபுல் டே
அ சில பேருக்கு செட் ஆகிடுமா அவுங்க ஹோல் டே இருக்க சொன்னாலு இருப்பாங்க பட்டு சாரியே குடுத்து கட்ட சொ சொல்லி இருக்க சொன்னாலு இருக்கறாங்க
ஆம்மா ஆமா
நமக்லா பத்து நிமிஷத்துலயே ஒரு மாதுரி யாப் ப்ப சாமி
எப்படா இது பண்ணுவு அப்டின்தா இருக்கு ம்
ஆம்மா
அ
என்னா அப்டி அனா அந்த கால் திர்லனா சும்மா அவுங்கவுங்க இஷ்டத்துக் போட்டுப்பாங்க அனா இப்பலா போஃபக் டா இர்ந்தாதா போற்றாங்க இல்லன்னா அவ்
ம் ஆமா எனக்கு இந்த பஃபெக் டத தா புடிக்கு இது சின்னதா இந்தானுமே இத மாரி கடுப்பாயிடு
இதுக்கே வீட்லல்லா திட்டுவாங்க எவ் வ்ளோ நேர ஒனக்கு மட்டு அப்டின் சொல்லி கேப்பாங்க அதுகு நா என்ன பண்றது வரமாட்டேங்குதே அப் சும்மா இருக்க டைம்ல ட்ரை பண்ணுவ ஆனா அப்ப செல் டைம் ட்ரைப் புன்னோ
ஆமாம்மா நா ட்ரை பண்ணுவே எனக்கு வரலன்னா செம டென் ஷன் ஆயிருவே ஒரு மாதிரி ஆயிடுவே அப்ப சிஸ்டர் கூப்டு வந்து பண்ண சொல்லுவே தனியா பண்ணனா எனக்கு வரவே வராது
ம் ம் ஆமா ஆமா இன்னொர்த்தவங்க நமக் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நல்லா வந்துர் கு ம்ச் இல்லன்னாதா நமக் நம்மளே பண்றப்பதா இத புடிக்க ஒரு ஆளு அத புடிக்
ஆ அந்த பதட்டத்துலயே நம்ப என்ன பண்றோம்னே தெரியாமப் பண்ணிடுறோ
செரி ஓகேங்க எனக்கு ஒரு கால் வருது நா உங்களுக்கு அப்றமா கால் பண்ணட்டுமா
ஆ ஓகே ஓகே ம் ஆ பாய்